ஹலோ வணக்கம் தோழி உஹம் நல்லா இருக்கோ நல்லார்க்கீங்களா
நல்லா இருக்க மாரி தான் இருக்கு
புரியல
உஹம் சின்ன பழ படக்கு
ஏங்க தோழி என்னாச்சு
இல்ல இல்ல நேட்டு இத வந்து பாலானா ஒய்ஃபுக்கு உடம்புச்சு ச பாக்க போனும்
ஆ
அதுதான் போகும்போது கடையில கேக் வாங்கிட்டு போனங் தோழி
ஆஹா
ஒரு கேக்கு வாங்கிகொண்டு போயி சாப்டோம் இல்லைங்க ஒரு ஒரு பீஸ் வாங்கிடு போயி பெரியப்பா பேசுனாங்பா அவுங்க பாப்பா அவுங்க தங்கச்சி எல்லாரும் சாப்ட்டாங்க அப்றம் அவுங்க வீட்டில சிக்கன் குழம்பு வச்சிருந்துருக்காங்க அது சாப்பு நைட்டு சிக்கன் போட்டு சாப்பாடுல்லாம் சாப்டல சும்மா ரெண்டு வய்தான் ஊட்டிருக்கு போல அது என்னன்னாக்கா உங்களுக் புட் பாய்சன் ஆயிடுசு தோழி
மருத்துவமனை கழச்சிட்டு போண்ணீங்களா தோழி
அ நைட்டு பன்னெண்ட் ரெண்டு மணில இருந்து கன்டினியூவா வாமிட்டிங்கு அதோட இப்ப காலைலையேஓ அரசு மருத்துமனைக்கு ஒத்துக்கிட்டு ஒடணும் என்னுடைய தோழி அங்க வேலை ல்லையா அவுங்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஊசி போட்டுட்டு காமிச்சுட்டு வந்துருக்கேம் ஆ ஆனா ஏ காலையில்லாம் போயிட்டு வந்து மருந்ததெல்லாம் சாப்ட்டாங்க கொஞ்ச நேரம் கஞ்சி குடிச்சாங்க திரும்ப வாந்தி எடுத்துடு ரொம்ப தூங்குறாங்க தோழி ரப எழுந்தாதான் எப்படினு பாத்துட்டு இல்லன்னா ஆஹ் தனியார் மருத்துவமனைக்குதான் துக்கீட்டு போணும்னு நெனைச்சிட்டுருக்கறேன்
உஹம் சரிங்க தோழி சரிங்க தோழி அது என்ன ஆச்சுன்னு பாத்து பாருங்க
ஆ ரொம்ப ஆளு மெனுஞ்சு போயிட்டா அந்த மாரி ஒரு மாரி ரொம்ப டயாடாட்டாங்க சொலு
ஆஹ்
ஆமா தொடர்ச்சிய வாந்தியேடுகுறதுனல்ல
வெயில் நேரத்துல வந்து இந்த சிக்கன் வந்து ஒத்துக்கல போல
அஹ் இல்ல ரொம்பர சாப்பிடல ஆஹ் சும்ம ரே ரெண்டு வயதான் சாப்பிட்டது எங்க என்னன்னா சூடு பண்ணாம அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இத கேட்கவும் டக்குனு ரெண்டுவாய் ஊட்டி விட்டாங்க இப்ப என்னன்னா சுத்தமா முடியல வாந்தி தொடர்ச்சியா வாந்தி எடுத்துட்டே சில பேர் சொல்றாங்க கொடையத்தம் ஏதாவது அப்படிங்கறாங்க
ஆஹ்
குடைய இருந்ததுனால இப்படிதான் வாந்தி வரும் அப்படின்னு ங்கறாங்க
அது மாரி ஏதாவது உருண்டு பெறண்டு விளையாடுவாங்களா
ரொம்ப விளையாண்டாங்க நேத்த அங்க வந்து அஹ் வண்டி எடுத்துக்கிட்டு போயி அவங்க அக்கா அந்த அவங்களுடைய பொண்ணு எல்லாரும் பயங்கரமா ஒரு வண்டி ஆளுக்கு ஒரு வண்டியில ஓடிக்கிட்டு
உம் தோழி கேக்குதா ஹலோ கேக்குது தோழி உஹம் இப்போ சேரி இப்ப நம்ம டாபிக் எடுத்து பேசலாம்
உம் சொல்லுங்க தோழி பாப்பா எப்பி இருக்காங்க
ஆஹ் பாப்பா நல்லா இருக்காங்க விளையாண்டுட்டு இருக்காங்க கணவர் நண்டு வாங்கிட்டுவந்தாங்க என்ன என்றால் நான் வைக்கிற குழம்பு பாத்திரமே அந்த நண்டு பத்த மாட்டேங்குது
சின்ன பாத்தரமா இருந்ததுன்னா அது உடைச்சிதானே தோழி போடுவீங்க இந்த நரிங்க அந்த இத உடைச்சிதானே போடுவீங்க
ஆமா உடைச்சுதான் போட்டுட்டு இருக்கறேன்
ஆஹ் நேத்து தான் எல்லா மீனவர்களும் கடலுக்கு போயிட்டு வந்துரு பாத்தீங்களா தோழி அந்த நிகழ்வு நல்லா இருந் அது நான் உங்கல்ல போ
இல்லையே தோழியே நான் பாக்கவில்லையே
என்ன புரியல
இல்ல தோழி நான் பாக்லயே
அது நியூஸ்ல எல்லா போட்டாங்க தெரிய அதாவது ரொம்ப நாட்களுக்கு அப்றம் கடலுக்குள்ள போறாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு அதுக்கப்புறம் போறாங்க அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க அலாரம் அவுங்க போகும்பொழுது நறைய அந்த வானவெடி எல்லா வெடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கடலுக்கு போய்ட்டு வரறதுனால நிறைய வியாபாரம் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல போயிருக்காங்க எல்லாரும் அப்ப ஏ இப்ப போயிருக்காங்கன்ன திரும்ப அங்கிருந்து வருவதற்கு ஒரு வாரம் பத்து நாள் காலம் கூட ஆகும் பெரியம்மா மீன் புடிச்சுக்கின்னு வராங்க ஏய் நான் ஆம் உம் அது போயி இதுல தொலைக்காட்சியில் எல்லாம் போட்டாங்க இப்ப நறைய மீனு நண்டு எல்லாம் இப்ப கெடைக்கிறது இல்லல்ல தோழி
ஆமா தோழி நான் மீன் சாப்டே பதினைந்து நாள் ளுக்கு மேலே ஆகுது
ஆமா மீனு வந்து கெடைக்கல அப்படின்னுதான் சொன்னாங்க எவ்வளவு தோழி வருது நண்டு
நண்டு இருநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க தோழி
இருநூறு ரூபாய்க்கு தானா தோழி பெருசா பெரிசா சின்ன சின்னதா
ஆஹ் பெரிய பெரிய நண்டுதான் தோழி
எத்தனை நண்டு வந்தது
எத்தனை நண்டு ஒரு அஞ்சு நண்டு கிட்டத்தட்ட வந்தது தோழி
உம் போதுமானது ஆச்சு விக்க மாட்டேங்குது தோழி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோவே அறநூறுவா நானூத்தி
ஆமா ஒரு கிலோ இப்ப இப்பயுமே என்ன சொன்னாங்க அப்புன்னா அக்கா ஒரு கிலோ வந்து நானூறு ரூபாயோ நானூத்தஐம்பது ரூவாயோ சொன்னாங்க நான் அரை கிலோ வாங்கிட்டு வர சொன்னன் எரநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க போல
ஆமா அப்படிதான் சொ சொல்றாங்க ஆனா ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வருவாங்க பா பாத்தீங்கன்னா நண்டு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நண்டு
உம் உம் அத ஏங்க தோழி கேக்குறீங்க நான் ஒரு வாரத் த்துக்கு முன்னாடி இப்ப புது வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கணவர் வாங்கினு வந்தாங்க தோழி ஒரு கிலோ வாம் நண்டு எவ்வளோக்கு வாங்குனா வாங்கிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க
ஆஹ்
அவங்க வந்து அறநூறுவாய்க்கு வாங்கின்னு வந்தாங்க தோழி
நண்டு
நண்டு அவங்க காதுல உளுந்தது என்ன அப்டின்னா எரநூறுவானு இருந்திருக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டு வந்துட்டு எரநூரூபா காசு குடுங்க நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன்னு அப்புட்னு சொல்லும் போது கொண்டு போய் குடுக்கறப்ப பாத்தீங்கப்னாக்கா நண் அறநூரூவாப்பா எரநூரூவா இல்லப்பா அப்படின்னு சொல்ட்டாங்களாம்
உம் உம்
அது திருப்பி அவங்கிட்ட குடுக்கவும் முடில அது வாங்கவும் மனசு இல்லாம அர மனசோட சரி வர வழி இல்ல இன்னைக்கு அறநூறு ரூபா தெண்டம் அப்டின்னு ஆயிருக்கு வேற எதுலயோ போக வேண்டியது இதுல போயிருக்கு அப்புர்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு தோழி அன்னைக்கு
அப்படிதான் இல்ல தோழி இங்கே பாத்தீங்கன்னா ஆஹ் போன வாரம் மீன் வாங்ட்டு வந்தாங்க மீன் வந்து ஆஹ் எட்நூத்து அம்பதுரூபாயா தோழி மீன் ஒரு கிலோ மீன்
ஆத்தாடி ஆத்தா
எட்ணூத்தம்பதுருபாய்க்கு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு கிலோ மட் டன் கறி எடுத்துக்கிட்டாவே எநூறு ரூபா தான் வருது அப்ப ஒரு கிலோ மீன் ஆஹ் ஒரு கிலோ மீன் வந்து மீன் போய் எட்நூறு ரூபாய்கு வாங்கினுவந்தாங்க பாருங்க என்னால உண்மையே அதைவந்து என்னால இன்னமும் அத ஏத்துக்க முடியல அது என்ன மீனு இதோ அது என்னமோ ஒரு நானா அந்த மீன் சாப்ட்டதுல்ல தோழி முள்ளெல்லாமே நீல கலர்ல இருந்தது அது எப்பயாவது தான் மீன் கெடைக்குமா அத கழுவும்பொழுதுமே நீல கலர்ல தான் இருந்தது
உம்
சாப்ட்டு நம்ம உள்ள பார்க்கபோது இன்னு நீல கலரே இருக் தொழி நல்லாவே நீல கலரா நல்லா தெரிஞ்சது அப்பப்ப அதான் இருந்தது சாப்பறதுக்கும் நல்லா இரு வருவல் மீனுமே எல்லாமே நல்லா இருந்தது குழம்புமே நல்ல நல்லா நாலுமே ஒரு மீன் நிறைய இருந்ததுனால எங்க வீட்டுக்கு அவங்க தம்பி வீட்டுக்கு அவங்க அப்பா வீட்டு மூணு வீட்டுக்கும் சமைச்சி அது மீதி எடுத்து வச்சு மறுநாள் புள்ளைங்களுக்கு சும்மா ரெண்டு மூணு மீன் மட்டும் கொஞ்சமா குழம்புச்சு கொடுத்தேன் ஏன்னா அவங்க அந்த அசைவம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்படுறாங்க அதுக்காக அதை எடுத்து வச்ச வச்சிருந்த அவங்களுக்கு நான் அதை கொடுத்தேன் பேய்ன்னா அப்ப வந்து மீன் கடைக்கல இருக்னால அதிக வேலை அப்படின்னு சொல் சொல்றாங்க ஆனா இப்பயுமே வந்து கடலுக்குள்ள போயிட்டு வந்தாலுமே அதே வேலை தான்சொல்லவாங்க
ஆஹ் ஆமாதோழி
ஆமா னா வந்து உங்களுக்கு நண்டு வந்து குறைவாதான் கெடைக்கும் இல்லையா
ஆமா குறைவாதான் கிடைக்கும்
ம் ஆனா எங்களுக்கு நண்டு வேல வந்து அதிகமாதான் இருக்கும் இப்ப வேணாம் தூங்கிட்டேன்
ஆஹ் இன்னைக்கு ஆறநூறு ரூபா இருந்தா அறுநூறுவாய்க்கான ஆஹ் அறுநூறுவாக்கி ஏத்த மாதிரி தான் தோழி நண்டு இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய நண்டு ஒரு அஞ்சு நண்டு தான் இருந்துச்சு ஆனாலுமே அதோட டேஸ்ட் ச்சி அந்த நண்டு வந்து நல்லா நண்டா இருந்தது சில பேர் வந்து இ இப்ப இன்னைக்கு இநூறுவாய்க்கு வங்கிட்வந்தாங்க அப்பின்னாக்கா அது ஒரு மூணு நண்டு வேஸ்ட் நண்டா தான் இருந்துச்சு கொடகொடன் இருந்துச்சு
ஆஹ் அது பாத்தீங்கன்னா அதுமே வந்து நெறைய வந்து ஏமாத்து வேலைகள் பண்ணடுறாங்க தோழி வந்து நம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரும் சும்மாவ இருக்கறிறதுல்ல அவுங்களுக்கு வந்து நண்டு வீணா போகுதி அப்படின்றதுக்காக போறக்கூடிய வாடி கக்கதுக்கு தலைல வச்சடுறாங்க
ஆமா கண்டிப்பா
இந்த மாரி நெறய வந்து நண்டு வந்து வீணா போனடா வாங்கிட்டு வந்துடுவாங்க அது மாரி அன்னைக்கு ராலு வாங்கிட்டு வந்தாங்க தோழி ராலு கிட்டத்தட்ட எட்டுநூறு வ ஏதோ சொல்லிங்கிட்டு வந்தாங்க க அவுங்க வந்து உரு ச்சே வாங்கி வந்துட்டாங்க தோழிலால் அங்கேயே உடிச்சு கிளீன்ண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுனாலா இங்க அ அப்புறம் அந்த நாள் பத்துமா அது எல்லாரும் சாப்பிடும் பாத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகத் எலா மீண்டும் ஒரு அரைகிலோ றால்ஸ் சு வாங்கிட்டு வந்துட்டாங்க அத உறிக்காம வாங்டி வந்து அந்த அரைக்கிலோ றால்ல வீட்டல வந்து து உரிச்சா எல்லா ராகியுமே வீணா போய் இருக்கு தோழி ஏதாவது உ தோல் வந்து இறால் வந்து நல்ல றால் அப்படின்னா அதோட தோல் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கும் இல்லையா நம்ம உரிக்கிறதுக்கு புது இறால் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் பழைய இறால்னா நம்ம அது மேல கைய வச்சா அதோட தோல் வெளியே ஆயிடு கிட்டத்தட்ட இந்த அரை கிலோ இறாலுமே வந் தோல் கையை வச்சதும் வெளி ஆயிடுச் சு அந்த மாரிதான் இருந்தது இறாலு ஆஹ அதனால து அன்னைக்கு இறால் சமைச்சிருந்த சுத் சுத்தமா அவங்க சாப்பிடவே இல்ல தோழி வாயிண்ட் வந்து ஆயிரய்க்கு டஜன் இறால் வாங்கிண்ட் வந்து சாப்பிடவே இல்ல நல்லாவே இல்ல கிட்டத ஒரு மாதிரி உம் ஓ ஓ ரொம்ப கவிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கு கருவாடை சமைச்சா எப்படி அந்த ஒ ஒரு வாட வரும் அது மாதிரி இருக்கு திட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க பட் ஆனா இறாலு நல்லா இல்லாததுக்கு நா என்ன தோழி பண்ண முடியும் நா என்ன
த்துல வந்து நம்மளை ஏமாத்தியிடுறாங்க மீன் மீனுமே செரி நண்டுமே சரி
அது அது தான் என்னன்னா நமக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா அது வந்து எப்படி கலர் இருக்கும் அது பழசுனா எப்படி புதுசுனா எப் எப்படின்றது நமக்கு வந்து அத கண்டுபிடிக்க தெரியாத சூழ்நிலையால்ல அத வந்துட்டு அது நம்மளை ஏமாத்திறாங்க சீக்கிரத்துல எல்லாருமே வந்து சீக்கிரமா ஏமாந்துப் அதுக்கு வந்து இதான் மெயின்னான காரன்னு நான் நெனைக்கிறேன்
ஆமாங்க தோழி சேரி நான் கொஞ்சம் நேரம் முடித்து விட்டது மீண்டும் நாளைக்கு பேசலாம் தோழி
ஆஹ் நன்றி தோழி